ஹலோ
ஹலோ நல்லா இருக்கே ப்ரோ நீங்க எப்டி இருக்கீங்க ஆ நல்லா இருக்கே ப்ரோ நீங்க எப்டி இருக்ங்க
ஆ நல்லா இருக்கே சாப்டீங்ளா
இல்ல ப்ரோ இனிமேதா நீங்க சாப்டீங்களா
இல்ல ப்ரோ நா இதுக்கப்பறந்தா
ஓ ஓகே ஓகே ப்ரோ அப்றோ என்ன ப்ரோ எதோ சீரீஸ்லா பாக்க போறேன் சொன்னீங்க என்ன சீரீஸ் பிளான் பண்ணிருக்கீங்க
சீரீஸ் அத பாக்கணுன்னா என்ன சீரீஸ் அத பாக்கறதுன் தெர்ல ஆல்ரெடி வந்து ஸ்விட் கேம் பாத்துட்டே அ இது மணிஷ்ட் பாத்துட்டே அப்போ மாதல்ல வந்து இப்ப ரீசெண்டா ஸ்பைடர்மேன்து ஒன்னு ரிலீஸ் ஆயிர்ந்துச்சு
சூப்பர் ப்ரோ
ஸ்பைடர்மேன்தா இது வந்து வயசான ஸ்பைடர்மேன் நாப்பது அம்பது வயசுக்கு அந்த ஸ்பைடர்மேன்க்கு ஆவுது
ஓகே
ச் எடுத்துருந்தாங்க அதுவு சூப்பராதா இருந்ச்சு இந்த எலக்ட்ரோ வந்தா சாண்மேன்னு
ஓகே
இவங்களா இருந்தாங்க அதுல படோ சூப்பரா போச்சு
எது ப்ரோ ஓ டி டி நெட்பிளிக்ஸா
இசி ப்ரைம்ல வன்ச்சு
அமேசான் ப்ரைம்மா
அமேசான் டைம் ல இருந்துச்சு பாத்துட்டோ ஓ டி டி லன்ந்துச்சு பாத்துட்டோ மொத்தோ எட்டு எபிசோட் நெனைக்கறே எட்டோ பத்தோ இருந்ச்சு பாத்து முடிச்ட்டோ சூப்பரா இருந்ச்சு படோ
ஓகே
அது வந்து ஸ்பைடம் வந்து வந்து டிடெக்டிவ் அதுல
சூப்பரு வயசு நாப்பதா நாப்பத்தஞ்சுங்களா
நா நாப்பதுக்கு மேல இருக்கு தொப்பலா வெச்சுன்னு
அப்ப எப்டியு ஒரு பிப்டி பைவ் ப்ளஸ் ஆ இருப்பார்ன்னு நெனைக்கற
ஆ ஆனா படோ சூப்பரா இருந்துச்சு தலைவனுக்கு அதுல பிளாக் சூட்டு
சூப்பர் ப்ரோ டிடெக்டிவ் ஏஜென்சியா இருக்கறாரா
ஆ டிடெக்டிவ் அதுல நல்லா இருந்ச்சு படோ அது வந்து நம்மளுக்கு தெரி்ஞ்ச ஏக்டர் தா ஹாலிவுட்ல தெரிஞ்ச ஏக்டர் தா டக்குனு நேம் அவர்து தெரில
இது அதுலயு வந்துட்டு ப்ரோ இப்ப நெட்பிளிக்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா மணிஇஸ்ட் பாத்துருக்கீங்கள்ள
ஆ நெட்ஃப்ளிக்ஸ்ல மணிஇஸ்ட் பாத்துருக்க
சோ அதுல உங்களுக்கு என்ன எந்த எந்தந்த கேரக்டர் ரொம்ப பிடிக்கு எந்த சீன் ரொம்ப பிடிக்கு
நம்மளுக்கு வந்து ப்ரபஹ்சர் சீன் தா மொத்தமா நா இந்த அதுலயு ஒரே ஒரு டைலாக் தா இந்த பிளானுக்காக நா வந் இது ஒது வருஷமா ஆ என் வாழ்க்கையில பாதி நாள அர்ப்பணுச்சிருக்கணுவா அந்த டைலாக்கு தா எனக்கு பிடிக்குமே
அல்டிமேட்ல ப்ரோ அ சோ அதுல எது நீங்க பவரான கேரக்டர் நெனைக்கற ப்ரோ நீங்க
பவரான கேரக்டரா கண்டிப்பா இவ்ளோதா ப்ரொபசர் தா அதுல பவரான கேரக்டரே ஏன்னா அவர் ஏன்னா இவங்க பண்ண சின்ன சின்ன தப்பு நீங்க ஃபர்ஸ்ட்டு பர்ஸ்ட் சீரீஸ்சு செகண்டு செ செகண்டு டூ பாத்துட்டீங்கன்னு வெச்சுக்குங்கலே தெரியு ஏன்னா பஸ்ட் சீரீயஸ் து செகண்ட் சீரீஸ்சு சேத்தா மொத்தமா ஒண்ணு ஒரே கான்சப்ட் அது அப்ப தேர்டு போர் து பிப்து அதெல்லா சேந்து வந்து அந்த கோல்டு கோள்ளு எடுப்பாங்க அது
ஆமா
ஃபர்ஸ்ட் ரெண்டு சீரீஸ்ல அவரு எப்டிஏப்பட்ட இதுன்னு சொல்லி காம்ச்சுட்டுப்பாங்க ஏன்னா வந்து இவங்க பண்ண சின்ன சின்ன தப்பையு அவர்தா போய் கரெக்டா கண்டுபுடிச்சு அத போய் சரி பண்ணுவாரு அந்த டிட இவ போலீஸ்காரி வருவால பர்ஸ்ட்டு இதுல லாஸ்ட்டா அவங்க ரெண்டு பேர் லவ் பண்ணி இது பண்ணிருவாங்க அதுவேர விஷ்யோ பட் வந்து அவ எவ்ளவுதா கண்டுபிடிச்சு பா க்காயிருந்தாலு அது போய் அதெல்லா தடுத்துரு அது ஈஸியா
எஸ்
அதுல ஒரு சீன் வந்து இந்த காதோட காது வந்து அவ இது பண்ண கிரஷ் பண்ண சொல்லிட்டு போயிடுவா
ம் ம் ம்
ஆனா அவ வந்து போய் எதுவுமே பண்ண மாட்டா காத மட்டு குடுத்துட்டு காசு அவனே எடுத்துப்பா
சூப்பர்
அந்த எடத்துல சீன்ல போயிட்டு மூஞ்செல்லா ஆயில் எடுத்து பூசின்னு மண் எடுத்து அப்டியே பூசின்னு ஒரு பிச்சக்கார மாரியே அப்டியே போவா அந்த சீன் எல்லா பாக்குபோ அப்டியே கண்ல எடுத்து மண்ணை போட்டு இது பண்ணுவா எனக்கு அப்டியே பாத்துட்டு ஒரு மாறி ஆயிச்சு எப்பிட்றா இந்த சீன் எல்லா பண்ணாங்கன்ட்டு
சூப்பர் சூப்பர் ப்ரோ என்னோட இதுல வந்து பாத்தீங் கன்னா நீங்க சொன்ன மாரி அதே மாரி தா ப்ரோ ஏ கிளாஸ்ல அபினு ஒரு பைய ப்ரோ அவ வந்து பாத்தீங்கன்னா எனி டைம் நைட் ஆச்சுனா காலேஜ் காலேஜ் முடிச்சுட்டு ஈவினிங் நாங்க வருவோ ஃபைவ் தேர்ட்டி அந்த மாரி ஆயிடு இவ ஈவினிங் எல்லாமே நாங்க கொஞ்சோ வெளியே போயிட்டு காஃபிலா குடிச்சுட்டு அப்றோ ஹாஸ்டல்ல லஞ்ச் சாரி டின்னர் குடுத்துரு வாங்க சாப்ட்டுட்டு இவ நைட்டு ஒரு எல்லாரு பேசிட்டு கொஞ்சோ ஆ இதெல்லா பாத்துட்டு அதுக்கப்றோ தூங்கிடுவோ ப்ரோ எல்லாரு நாங்க இருக்கிற டயர்ட்டு அப்றோ நெக்ஸ்ட் டே வந்து கிளாஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நாங்க சீக்கிரோ துங்கிடுவோ அதுல ஒரு பைய மட்டு பாத்தீங்கன்னா என்னா பண்ணுவான்னா வீடியோ வீடியோ சீரீஸ் பாப்பா ப்ரோ நெட்பிளிக்ஸ்சு விடிஞ்சிரு விடிஞ்சிரு வெளியவே வெளிய நைட்டு பாக்குறான்னா காலையில ஒரு சிக்ஸ் தேர்ட்டியா செவன் ஓக்கிளாக் நாங்க எழுந்திருக்கிறதுக்கு ஆ ஒரு பைய மட்டு எப்பவுமே சிக்ஸ் தேர்ட்டிக்கு எந்துருவா ப்ரோ
ம்
ஆ அவ பாத்துட்டு இருப்பா ஃபர்ஸ்டே தா எங்களுக்கு ஆச்சரியமா இருந்தது ஆனா டெய்லி பாத்தீங்கன்னா விடிய விடிய சீரிஸ் பைத்தியமாவே ஆயிட்டா ப்ரோ
ஜி அப்ப எப்டி ஜி தூங்குவா அவ
தூங்கவே இல்ல ப்ரோ
இல்ல டெய்லியு பாத்தா ஆ
அடுத்த நாள் கால்ல கிளாஸ் போயிடுவா ப்ரோ அவ தூங்குறதே தெரியாது எங்களுக்கு தூங்குறானா இல்லியான்டு அங் அந்த ஒரு மிட் டைம் அதாவது ஈவினிங் வந்து முடிச்சுட்டு ஒரு செவன் டூ எயிட் நாங்க வெளிய போயிட்டு வருவோ அந்த டைம்ல இவ தனியா தூங்கிருப்பா அவ்ளோதா திரும்ப ஒரு நைன் தேர்ட்டி அந்த மாரி அந்த டைம்ல சாப்ட்டுட்டு அவ திரும்ப சீரிஸ் பக்கா ஆரம்
ஓ அது சில பேத்துக்கு வந்து மூணு மண் நேரோ நாலு மண் நேரோ தூங்கினாலுமே அடுத்த நாள் வந்து அவங்க ரிஃப்ரெஷ்ஷாக ஆக்டிவாக இருப்பாங்க அவங்க அது வந்து ஒவ்வொருத்த இங்க தா அந்த இது இர்க்கு
அந்த கெப்பாசிட்டி அவனுக்கு இருக்கு ப்ரோ
ம் அதால பைய நல்லா யூஸ் பண்ணிக்கறா அத வேற எதுலயாது யூஸ் பண்ண நல்லாருக்கு
சரியா சொன்னிங்க இத நாங்க ஆல்ரெடி சொல்லிட்டோ ப்ரோ
ம்
பட் ஆனா அடுத்த நாள் கா காலைல ஆக்டிவா இருப்பான் ப்ரோ ஆ கரெக்ட்டா நாங்க நைனோ க்ளாக் க்லா காலேஜ் உள்ள போனோ அப்டின்ட்டாலே அவ ஆக்டிவா பிஃபோராவே அதுல அ பட் அக்யூரட்டா இருப்பா டைம்க்கு
நாங்க நேத்து நைட் வந்து பண்னன்டு மணிக்குதா பண்னன் அப்ரோ ஒரு மணி ஆய்ச்சு தூங்கறதுக்கு நாங்க
என்ன பன்னிங்க அவ்ளோ நேரோ சீரியஸ் பாத்துட்டுருந்திங்ளா
சீரீஸ்லா நா பக்க மாட்ட அந்த பழக்கம் வந்து பகல்ல தா பாப்ப நா மூவி இந்த சீரீஸ் எல்லா படம் பகல்ல தா பாப்ப நைட்ல வந்து மிஞ்சு மஞ்சு போனா லெவன் ஓ கிளாக் ஆகும் ஒர்க் முடியறதுக்கு முடிச்சுட்டு அப்ப படுத்து தூங்கிடுவோ கால்ல ஒரு எய்ட்டோக் க்ளாக் அப்டிதா எழுவே நேத்து வந்து ஃபீபா வோல்டு கப் மேட்ச் போய்ருக்கு நேத்து அர்ஜன்ட்டினா மேச்சு நைட்டு டென் தேர்டிக்கு தா ஸ்ட்டாட் ஆச்சு
அ
சே முடிய ஒரு டொல்லா க்ளாக் ஆய்ச்சா சோ அதுனால பொற்மயா தா தூங்குணோ மணி அய்ட்ச்சு தூங்கறத்துக்கு
ஃபைனலா ப்றோ போச்சு நேத்து
ஃபைனல்ல ஃபைனல்ல இப்பதா மொத்தோ இந்த வர்ஷ்ஷோ நாப்பத்தெட்டு டீமோ அம்பத்தெட்டு டீமோ ஆடறாங்க ஃபிபா வோல்டு கப்பு அம்பத்தெட்டு கண்ட்ரி
நாப்பத்தெட்டு டீமா
நாப்பத்தெட்டோ அம்பத்தெட்டோ நாப்பத்தெட்டு தா நெனைக்கிற ஆ நாப்பத்தெட்டு கண்ட்ரி ஆடுது
ஓக்கே ஓக்கே சோ இதுல எப்டியோ இத முடி எத்தன நாளு
இது முடிய ஆ ரெண்டு மாச ஐ பி எல் எப்டி ரெண்டு மாஸ்ஸமோ அது மார்தா இதுவு ரெண்டு மாசோ ரவ் ரவுண்ட் ஆஃப் தேர்ட்டிட் டூ அப்ப ரவுண்ட் ஆஃப் சிக்ஸ்ட்டீன்னு ரவுண்ட் ஆஃப் எய்ட் டு ரவுண்ட் ஆப் ஃபோரு அப்போ செமி ஃபைனல்லு ஃபைனலு நம்புளுக் ஒனா ரவுண்ட் ஆஃப் எயிட்டு வந்தாதா சூப்பராருக்கு எனா இந்த ரவுண்ட் ஆஃப் எய்ட்ல வந்து போர்ச்சுக்கல் ரொனால் ரொனால்டோ டீமு அர்ஜென்டினா மெஸ்ஸி ஓட டீமு பிரேசில் நெய்மரோட டீமு அதுப் போக ஸ்பெய்ன்னு அப்போ க்ளீன் எம்பாபேஜி ஸ் டீம்மு
ஓக்கேங்க உங்களுகு யாரு ப்ரோ ஃபேவரட் ரொனால்டோவா மெஸ்ஸியா
மெஸ்ஸி தா
ப்பா சூப்பர்
மெஸ்ஸி தா ப்ரோ கோட்
எப்டி சொல்றிங் இல்ல ஆக் தோழி எ கிளாஸ்ல வந்துட்டு நா கேட்டப்ப நானு மெஸ்ஸின் தா சொல்லிருந்தே எனக்கு மெஸ்ஸிது புடிக்குன்ட்டு பட் ஆனா ரியல் கோட் வந்துட்டு ரொனால்டோ அப்டின்றானுங்க எ ஃப்ரண்ட்ஸுங்க
அது வந்து கோல் மட்டுந்தா அதிக பட் வந்து நீங்க மத்த அவாடு ட்ராஃபி எல்லா வெச்சு பாத்திங்னா மெஸ்ஸி தா அதிக கோல் மட்டு தா ரொனால்ட் அதிக அதுவு நீங்க இந்த ரீல்லா பாத்துனிங்னா தெரியு ரொனால்டோ சும்மாப் போய் காலே டச் ச்சாவாது கோல் வந்துச்சுன்னு ஓடுவாரு அதா பாத்துட்டு எனக்கு சிரிப்புதா வரு பட் நா நல்ல பிளேயர் தா ரொனால்டோ நா இல்லன்லா சொல்ல மாட்ட சூப்பரான பிளேயரு இது ஒரு பெரிய டிபேட்டே போயிருன்ச்சு ஃபஸ்ட்டு வந்து யாரு வேல்டு் கப் ப்படிக்குறாங்களோ அவங்க தா கோட்டு மெஸி ஃபேன்ஸுகு ரொனால்டோ ஃபேனுக்கு இதா நடுவுல போயின்சு ரெண்டாயிர்த்தி இருவத் த்து ரெண்டு வரைக்கு ரெண்டாயிரத்தி இருவது ரெண்டுல மெஸ்ஸி வேர்ல்டு கப் அடிச்டாரு இதுக்கப்றோ என்ன வேணு
அவ்ளோதா அது அதுவே பெரிய எப்டி சொல்றது ஒரு லைஃப்ல சேடிஸ் ஃபைடான மாரி இருக்
ம் நாப்பத்தெட்டு ட்ராஃபி வந்து மெஸ்ஸி அடிச்சிருக்காது ரொனால்ட் வந்து நுப்பத்தேழு ட்ராஃபி தா
இந்த கோட்டு மெஸ்ஸி
ம் அவளதா அதுவு இல்லாம வந்து இந்த அவார்ட்லா வந்து பாத்தீங்கனா வெச்சுக்கேங்களே
ம்
இந்த வேல்டுலே பெஸ் ட்டு பிளேயருக்கான அவார்டு வருச வருசோ குடுப்பாங்க ஒன்னு அது வந்து பெஸ்ட்டு பிளேயர் மீன்ஸ் ஃபுட்பால் மட்டு இல்ல கிரிக்கெட்டு ஃபுட் பாலு ஹாக்கி டேபிள் டென்னிஸ்ஸு பேட்மிட்டனு வாலிபாலு எல்லா ஸ்போர்ட்ஸுக்கு சேத்தி ஒரே பிளேயர் தா பெஸ்ட்டு பிளேயர்னு சொல்லி குடுப்பாங்க இத்தன ஸ்போர்ட்ஸ்லயு யாராவ்து ஒருத்த தா பெஸ்ட்டு பிளேயரா இருக்க முடியு அந்த வருஷ்த்துல அந்த அவார்டு வந்து மெஸ்ஸி ரெண்டு டைம் வாங்கிருக்காரு
சூப்பரு ப்ரோ
எல்லாத்தோட பெஸ்ட்ன்ட்டு ரெண்டு டைம் வாங்கிருக்காரு இது வரைக்கு ஐயஸ்ட்டு அதுல அவரு தா ஆனா ரொனால்டோ இது வரைக்கு வாங்கன்தே இல்ல அது
பட் ஆனா ரொனால்டோ வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ஆ அந்த அது என்னவோ உண்மதா இல்ல இன்னைக்கு ஒரு
கஷ்டப்பட்டு
ஒரு சூப்பர் ஸ்டாரா இன்னைக்கு நிக்கிறாருனா அது ஒரு பெரிய விஷ்யோ இல்ல
கண்டிப்பா மெஸ்ஸியு அதே தாம் ஜி
ஆ ஆமா ப்ரோ
இது வந்து பாஸ்ஸிலோன வாங்கிட்டு போனாங்க சின்ன வயசுல வாங்கிட்டு போனாங்க மீன்ஸ்
ம்
பார்ஸிலோனால சேந்தாரு அது எப்டின்னா அவரோட டேலண்ட பாத்து பார்ஸிலோன வந்து கூப்டாங்க அவ்ங்க கிளப்புக்கு சின்ன வயசுல ஒரு டோர்னமெண்ட்டு இது மாரிலா போய் ஆடுவாருல்ல அத பாத்துட்டு வந்து பார்ஸிலோனாவல கூப்டது மெஸ்ஸி வந்து வளரவே முடியாது அவரால அதுக்கு வந்து அந்த ஊசி போட்றதுக்கு அப்பயே டூ ஹண்ட்ரட் டாலர் த்ரீ ஹண்ட்ரட் டாலர் கேட்டாங்க
ஆமா
அத வந்து குடுத்து அந்த ஊசி இன்ஜெக்ஷன் எல்லா போட்டு ஹைட் வந்து வளர்ச்சி கொறைபாடு மெஸ்ஸிக்கு
ம் ம்
அது இன்ஜெக்ஷன் போட்டா தா இது பண்ண முடியுனு சொல்ட்டு அதெல்லா ரெடி பண்ணது வந்து பார்ஸிலோனா தா
ஓகே
மெஸ்சி குடும்பத்தால முடியாது சொல்ட்டு வுட் விட்டாங்க அப்போ பாஸிலோனா தா அவன் டேலண்ட்ட பாத்து கூப்புட்டு போயி இதெல்லா பண்ணது
சோ சார் அதுல இருந்து ஆ ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் ஆயிட்டாரு நமக்கு எல்லாமே
ம் கண்டிப்பா
ஓகே ப்ரோ நாளிக்கி பேசலா ப்ரோ
ஓகே ஜி
ம் பாய் ப்ரோ
பாய் ப்ரோ ம்